ப்ரதர் ஆ வணக்கம் பிரதர் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லாருக்க ப்ரதர் சொல்லுங்க பிரதர் நா இன்னு சாப்புட்ல பிரதர் இதுக்கப்புறந்தா சாப்புட்ணு ஏழு மணிதான ஆவுது நைட் வந்து சேமியா செஞ்சுதா சாப்புட்ணு பொருள் எல்லா வாங்கிட்டு வந்துருக்க இதுக்கப்புறந்தா செஞ்சு சாப்புட்ணு
மத்தியான என்ன சார் சாப்ட்டீங்க
மதியமா நா வந்து மதியோ வெஜ்ஜு ரைஸ் சாப் ட்டோ நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா மத்தியானம் கீர கொழம்பு சாதம் சாப்ட்ட ப்ரோ
ஓகே ஓகே என்ன ப்ரோ எங்கேயாது ட்ரிப்பெல்லா போனீங்களா நடுவுல ஏதாது ட்ரிப்பு
ஆ ப்ரோ ஃப்ரெண்ட்ஸு கூட போயிருந்த ப்ரோ இது வீட்டு பக்கத்துலே இங்க ஏலகிரி ஏலகிரி மல இருக்குது ப்ரோ
ஏலகிரியா ஓகே ஓகே நல்ல எடோ
ஆ
நாங்க வந்து ரெசார்ட் போனோம் பசங்களோட ஒரு கும்பலா ஒரு இருவது இருவத்தஞ்சு பேர் போனோம்
ஓகே ப்ரோ
போய்ட்டு அங்க என்ன பண்றது வெறு ஸ்விம்மிங் ஃபுல்லு இதுதா ஃபுல்லா ஸ்விம்மிங் ஃபுல்ல ஆட்டம் போ வேலக்கி இல்ல இந்த இப்ப புதுசா இதெல்லா கட்டியிருக்காங்கல்ல பேட்ஸ்சு பேட்ஸ் பார்க்கு எல்லா இருக்குல்ல அதுக்கு எப்டி அதுக்கு எப்டி கி நீங்க சார்ஜ்ஜபுலா இல்ல பட்ஸ்சுக்கு
ஆமா ப்ரோ உள்ள போறதுகு ஆமா ப்ரோ என்ட்ரி டிக்கெட் ஒருத்தருக்கு செவன் ஃபிப்டி ருபீஸ் ஆகுது ப்ரோ
ஆ அ ஒருத்தருக்கு
செவன் ஃபிப்டி
சவன் ஃபிப்
ஆமா ப்ரோ உள்ள அல்லாமே அதா த இ ஏஜபல் இது ஏ ஜி ஸ் மால் கீதுல்ல
ஏ ஜி எஸ் மால் ஆமா அங்க ஏ ஜி எஸ் மால் ஓபன் ஆயிருக்கா இப்ப புதுசா
ஆ ப்ரோ ஓபன் ஆயிச்சி ப்ரோ
நாங்க வரும்போது நா வரும்போது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லா ஒண்ணு இல்ல வெறும் பார்க் போட் அவுஸ் போனோம் அதுக்கப்புற அந்த செயற்கையா அந்த அருவி இருந்தது அது பாத்தோ அவ்ளோதா நா வந்து ஆம்பூர் வரைக்கூ வந்துருக்கே ஆம்பூர் போது ஏலகிரி அதெல்லா சுத்தி பாத்துருக்க ஆனா அங்க பலாப்பழம் ஃபேமஸ்ல்ல
ஆமா ப்ரோ ஏலகிரி மழையில பலாப்பழம் பேமஸ் ப்ரோ
நா ஒரு வாட்டி வாங்ட்டு வந்து அப்டியே என்னாச்சி தெர்மா ப்ரோ வாய்ன்ட்டு வந்து என்னா பண்ண நல்லா பழுத்துருச்சின் சொன்னாங்க
ஆ ஆ ஆ ஆ
சி இது பண்ண ஒரு நாள் கழிச்சி கட் பண்ண அது வேஸ்ட்டா போயிச்
ரொம்ப ஒரு மாரி
கொலக்கொல ஆவுல பால் பால் அந்த கட் பண்ண உனே அ அது என்ன பழுக்கவே இல்ல அவ என்ன சொல்டாங்க ஒரு நாள் வெச்சி வெச்சி மறு நாள் கட் பண்ணுங்க பழுத்துருனாங்க ஆனா அது பழுக்கவே இல்ல ப்ரோ நானு நம்பி வாய்ன்ட்டு வந்த
ஓ காயாவே இருந்ச்சிங்ளா
காயாவே இருந்தது ப்ரோ அவ்ளோ பெரிய பழம் ப்ரோ அது
ம் எவ்ளோ குத்து ப்ரோ வாங்குனீங்க
நா டூ ஃபிப்டியோ த்ரீ ஃபிப்டியோ ஏதோ சொல்லி வாங்குன
ம்
நல்லா பெரிய பழம் ப்ரோ நா ரெண்டு பழ வாங்குன சரி ஒன்னு ஏன் வீட்டுக்கு இன்னொன்னு எங்க அம்மா வீட்டுக்கு கு வாங்குன
ஓகே ஓகே ப்ரோ
பழோ பழுத்துருந்தது நல்ல வேல ஒன்னாவது பழுத்துதே ரெண்டு ப ரெண்டு ரெண்டும் வேஸ்ட் ஆவாம ஒன்னாவுது பழுத்து பழுத்தது
அது கட் பண் கட் பண்ணிட்டா கூட அதுக்கப்புற வச்சுக்கலாமே ப்ரோ
அது ஃபுல்லா இத ஆயிடுச்சு நா பேப்பர் போட்டு வச்சிருந்த அது என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லா வந் ஒரு மாறி ஆயிடுச்சி செரி பசங்கல்லா ஏதாவ் எடுத்து சாப்ட்ற போறாங்கன் சொல்லி ஒண்ணு தூக்கி போட்டோ ஆனா இன்னொன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துது நல்லா நல்லா சூப்பரா இருந்தது ஒண்ணு மட்டுதான் இதாச்சு மத்ததுல்லா நல்லா இருந்துது
ஓகே ஓகே ப்ரோ நா பிஸ்னஸ் பண்ற ப்ரோ அகர்பத்தி பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் ஊது வத்தி மேனுஃபேக்சரிங் ப்ரோ
பா இப்போ பிஸ்னஸ்ல்லா எப்டி
ஆ ப்ரோ நல்லா போது ப்ரோ பரவால
மார்க்கெட்டிங் பண்ணூ இல்லியா
ஆமா ப்ரோ மார்க்கெட்டிங் தா ப்ரோ கொஞ்ச கஷ்டோ மார்க்கெட்டிங்
இல்ல மார்கெட்டிங் நீங்க பண்டிங்க னா ஈஸியா பிஸ்னஸ் ஆய்டு அது நம எடுத்து போய் ஒவ்வொரு கடையா போய் நம்ப நம்ப வ சொல்லி மார்கெட்டிங் பண்ணா பிஸ்னஸ் ஆடோமேடிகா இதாகும் நீங்க மட்டுதா பண்றீங்ளா இல்ல கூட ஆளுங்க இருக்காங்களா
என் கூட ஃபைவ் நம்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க ப்ரோ
அஞ்சு பேர் ஒர்க் பண்றாங்க அப்ப உங்ளுக் கொஞ்சோ ஈசிய இருக்கு நீங்கதா மார்கெட் டிங் பண்றீங்ளோ நீங்க மட்டு மார்கெட் பண்றீங்ளா இல்ல ரெண்டு மூணு பேர் சேந்து மார்கெடிங் பண்ணி அப்டியே டிஸ்டிப்யூட்
இல்ல ப்ரோ இது இப்ப இப்ப இது பாத்தீங்கனா மார்கெட்டிங் நா மட்டுதா ப்ரோ பண்றே இவுங்க ஃபைவ் நம்பர்ஸ் எங்க கம்பேனில ஒர்க் பண்றதோட சேரி
ஓகே நீங்கதா மார்கெடிங் அண் சேல்ஸ்
ஆ மார்கெட்டிங் நா நாதா ப்ரோ இங்க லோக் கல்ல மட்டு ஆம்பூர் திருபத்தூர்
ஆம்பூர் திருபத்துர்தா பண்றீங்ளா அப்ப நா ஒரு வாட்டி பேனாம்பேட் நா பேனாம்பேட்ல
நாட்றமல்லி நாட்றமல்லி இங்க மாரிலா இது பண்ணி ஆ
நா பேனாம்பேட்ட ரீசென்டா வந்த மாமாவோதுதா இப்பதாவண்ருப் பேனாம்பேட் தெரியுல உங்ளுக்கு பக்கட்லதா உங்ளுக்கு ஆ ஏலகிரில இருந் இ என்ன ஒரு மூணு மண்நேரோ ரெண்டு மண்நேரமோ ட்ராவலு
அவ்ளோதா ப்ரோ பேனாம்பேட்லா பக்கோதா ப்ரோ
உங்ளுக்கு ரொம்ப அங்க நா வந்து என்ன பண்ணே ரீசென்ட் டா வந்து இங்க லேண்டு ஒண்ணு இருந்தது அது செல் பண்ணதுகாக வந்தோ அது இதுனு அப்டியே வன்டோ நா வந்து கேப் ட்ரைவரா இருக்க
கேப் ட்ரைவரா ப்ரோ எங்க ப்ரோ பேங்ளூரா
பேங்ளூர்லா கடயாது
ஆ சிட்டி சென்னையா ஓக்கே ஓக்கே ஓகே
அ கேப் ட்ரைவரா டெய்லி ஆனா எங்ளுக்கு அந்த ரேப்பிடோ ஓலோ ஊபர் நம்பிதா இருக்க அது தவிர்த்து வேற ஒன்னு இல்ல ரெகுலர் சவாரி ஒன் ரெண்டு வரு ப்ரோ
ஆ ராபீடோ ஊபர்லலா பரவாலயா ப்ரோ அமௌண்ட்லா கரெக்டா வந்துருதுங்ளா
ரொம்ப கரெக்டா எங்க ப்ரொ ஒரு இப்ப பிக்கப் இனிக்கி ஏழு கிலோமீட்டர் ட்ராப்னா ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி இருப்பாங்க அவுங்க அவுங்ள போய் போட்டு வர்த்துகே பிக்கப் ஒரு ரெண்டு கிலோமீட் ட்ராப் ஒரு ஏளு கிலோமீடர்னா எவ்ளோ ஆச்சு எட்டு ஒம்போது கிலோமீட் ஆய்டுசில அதுல எட்டு ஒம்பது கிலோமீட்ருகே ஒன் ஃபிஃப்டி தா ப்ரோ வருது எனக்கு கேஸ் போக ஒரு நாளிக்கி நா ரெண்டாயிரூபா ஓட்னு அப்டி ஓட்னா தா ஏ ஃபேமிலிய நா ரன் பண்ண முடியு
கம்ஃபர்டபுளா இருக்கா ப்ரோ ஓரளவுக்கு
கால்ல உட்காந்தோனா நைட் வரிக்கு ஓட்னு ப்ரோ நைட் வரிக்கு ஓட்னாதா எதாவ்து நம்பள ஆ கட்டுபடியாவு
நைட் நைட் ஒரு பத்து மணி வரிகுனா ஓட்ணு
பதினோரு மணி வரிக்குலா ஓட்டிருக்க கால்ல பத்து மணிக்கு உக்காந்து நைட்டு பதினோரு மணி வரிக்குலா ஓட்
ஆ
இந்த வேலைகு வர்துகு முன்னாடி மால்ல ஒர்க் பண்ணிருந்த
ஓகே ப்ரோ
சென்னைல எல்லா மால்லயு ஒர்க் பண்ணிருக்கே மால்ல ஒர்க் பண்ணுபோது என்ன சொல்றது அவ்ளோ கஷ்டோல்லா இருக்காது போனோமா பஞ்சிங் வச்சோமா சேல்ஸ் பண்ணோமா சம்பளத வாங்கனோமா இருக்கு ஆனா இதுல அது இப்டி கடயாது நம்மதா கால்ல சீக்கரமா பத்து மணிக்கு வண்டில உக்கார்னு எல்லா ஏரியா ஏரியாவா சுத்துணு வெயில்ல செரியான இதா ஆகுதுபா அதுவு இந்த வெயில்ல ஓட்டவே முடில அப்டியே வெயில்ல வந்து அப்டியே மண்டைல எறங்குது ஆனா உங்குளுக்கு உங்குளுக் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல செய்போத் சரியான வெயில்லா இருக்குமே அந்த எப்டி நீங்க சுத்துறீங்க செம்ம வெயில் அங்க இன்னு வெயில்லு வேலூது டிஸ்டிக்லா சம்ம வெயில்லா
என்ன ப்ரோ பண்றது சுத்திதா ப்ரோ ஆகணு சுத்துனாதா பிஸ்னஸ் ரன் பண்ண முடியு ஆ நம்ப பிஸ்னஸ் நம்பதா தியானு ப்ரோ
ஆனா நா இங்க சம்ம வெயில் ப்ரோ இப்பதா இன்னக்கி ரெண்டு நாளாதா பரவால்ல இங்க வெயில் இல்ல லைட்டா மேகமூட்டமா இருந்தது ம வெயில் இல்லாம லைட்டா மழ பெஞ்சுது அங்க எப்டி மழல்லா இப்ப பெ இதா பெய்தா
மல தா ப்ரோ மதியானம் ரெண்டு மணி மூணு மணி ஆயிடுச்சுன்னா மல வந்துரு ப்ரோ கம்பல்சரி
அப்போ கொஞ்சோ சில்லாதா இருக்கு இல்லையா
கொஞ்சோ சில்லாதா இருக்கு இப்பல்லா
ஆனா இங்க மல பேஞ்சாலு வெயில்லு ஹீட் டாதா இருக்கு மழ பேஞ்சாலு ஹீட்டா நைட்டு தூங்க முடில ப்ரோ நா தா சொல்றனே நைட்டு தூங்கவே முடியல ப்ரோ அதுவு இப்ப அப்பப்போ கரண்டு கட்டாவுதா அது தூங்கவே முடியறது இல்ல கரண்டு வேற போயிடுது ப்ரோ ஆமா கரண்ட் போயிகுது அப்போ அப்போ கரண்ட் போனாலு அது ஒரு பிரச்சன நா பால்கனில தூங்க வேண்டியதா இருக்கு பால்கனில தூங்குனாலு போடு வேக்காடாதா இருக்கு
ஐயோ சென்னையில எல்லா இருக்கவே முடியாது ப்ரோ நீங்க வேற எப்டிதா இருக்கீங்கன்னு தெர்ல
எங்களுக்குல்லா நா பொறந்ததே இங்க தான அப்டியே நம்மளுக்கு பழகம் ஆயிடுச்சு ஆனா நாங்க இங்க விட்டு அங்க வந்தோனா அ கொஞ்சோ தூதுக்காவா எப்படியா சுத்தி பாக்கலால்ல அங்கே ஸ்டே பன்னா எனக்கு நம்பளுக்கு இப்போ நீங்க அங்க அங்க இருந்து இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்டி
சென்னை இப்ப நாளா சென்னைக்கு வந்தனா சத்தியமா என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது செட்டாகாது என்னாலலா
ஆவது
இங்க வந்தீங்கன்னா நம்மளு செட் ஆகாது ஓஹோ அதாவது அங்க அங்கயே ஆ
அங்க உங்களுக் ஒரு எட்டு மணி ஆனா கொஞ்ச சைலண்ட் ஆயிடு இல்லையா ஏழு எட்டு மணி ஆனாலா உங்களுக்கு கொஞ்ச சைலண்ட் ஆயிடு ஆனா இங்க அப்டி கெடையாது பனெண்டு ஒரு மணிக்கு வந்தா கூட கஜ கஜ கஜனுதா இருக்கு
ஆமா ரோடே ஃபுல் ட்ராஃபிக்காதா இருக்கு நைட் டைம்ல கூட
போனீங்கன்னா எப்ப போனாலு இங்க சாப்பாடு என்னா சொல்றது நீங்க மதியம் ஈவனிங் நைட்டு மூணு மணிக்கு வந் ந்தீங்கன்னா கூட இந்த பீச் ஸ்டேஷன் கிட்ட பொங்கலு வடல்லா கிடைக்கு சூடா நைட்டு விடிய கால்ல அதிகாலை மூணு மணிக்கு நீங்க மூணு மணிக்கு வந்தீங்கன்னா கூட பொங்கல்லு வட சூடா கிடைக்கு அப்பதா பிரெஷ்ஷா போடுவாங்க அ நீங்க ரெண்டு மணிக்கு போனீங்கன்னா கூட மவுண்ட் ரோடல போனீங்கன்னா மோரு பிரெஷா கிடைக்கு அந்த மோரு இந்த யூடியூப்லா பாத்து இருக்கீங்களா மோர் தாத்தான்னு சொல்லுவாங்கல்ல ம ஆ அங்க போ அங்கெல்லா போய் சாப்பிடுவே மோர்தா மோரு கிடைக்கு அதே நீங்க விடிய கால்ல கிழம சனிக்க ஞாயத்திக்கிழம விடிய கால்ல வந்தீங்கன்னா இங்க எங்க வீட்டு கிட்ட புளியந்தோப்புலந்து பாயா பிரியாணி கிடைக்கு ஆட்டுக்கால் பிரியாணி அ அ ஆட்டுக்கால் பிரியாணி கிடைக்கு அது ஞாய்த்திகிழம மட்டுதா கிடைக்கு நீங்க எப்போ வந்தாலு என்ன சாப்பிடணுனு நெனச் சாலு இங்க எல்லாமே கிடைக்கு சாப்பிட்ற ஐட்டோ நீங்க ஜூஸ் சாப்பிடுன்னா குல்பி சாப் னுன்னா மௌண்ட் ரூட் போய்லா அங்க கிடைக்காத ஐட்டம் இல்ல பிரியாணி குல்ஃபி வெஜ் ரைஸு எல்லா சாப்புர ஐட்டமு கிடைக்கு
இங்கெல்லா அப்டி இல்ல ப்ரோ நைட் நைட்டு பத்து மணி ஓட லாஸ்ட் எது பத்து மணிக்கு மேல எதுமே கிடைக்காது ங்கலா
ஆ ஆமா அது கொஞ்சோ அ உங்களுக்கு ஏதாவது வேனா நீங்க ஆம்பு சிட்டிக்குதா வரனுலயா ஆம்புர் கிட்டதா வரனு இல்லையா ம் ஆம்பூர் வந்தீங்கன்னா கொஞ்சோ இதா இருக்கு
புத்தூர் போனாலே நம்ளுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கெடச்சிர்து ப்ரோ அது கூட அன்டைம்லலா போனா கெடைக்காது ப்ரோ
ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு போனாலா கெடைக்காது ஆனா இங்க அப்டி இல்ல நீங்க ஒரு ரெண்டு மூணு மணிக்கு வந்தா கூட கெடைக்கு சாப்பாடு பிரெஷ் ஜூஸு அத ஆனா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு சூடவு கெடைக்கு ஃப்ரெஷ்ஷாவு கெடைக்கு நா போன வாட் டி மவுண்ட் ரோட் போம்போது செம்ம பசி பசங்க கூட கரெட்டா ஒரு ரெண்டு மணி இருக்கு நேரா மவுண்ட் ரோட் பொயிட்டோ அங்க போயி சாப்பாடு பிரியாணி அப்றோ இந்த குல்ஃபி இங்க நாகராஜு குல்ஃபின்ட்டு செம்ம பேஃமஸ் ப்ரோ ப்ரோ டைம் ஆயிடுச்சி ஒங்க கூட பேசுனதுலா ரொம்ப சந்தோஷோ
தேங்க்ஸு ப்ரோ ஆ தே்யூ ப்ரோ
அ
இருங்க ப்ரோ இன்னோ ஒரு நிமிஷோ
இல்ல எனா ப்ரோ இன்னோ ஒ ஒரு நிமிஷோ இருக்கு பத்து நிமிஷோ ஆயிடுச் சினு நெனைக்கிறே ஓகே ப்ரோ அதுவே கட் ஆயிடுன் நெனைக்கிறே ஆனா கட் ஆவுல இன்னோ
ஓகே ப்ரோ பாருங்க பாய்
ஹலோ